ஹலோ
கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க
சொல்லுங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
சும்மாதா நீங்க
நாங்க நாங்களு வீட்டுலதா இருக்கோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஆஹ் ஆச்சுங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க
நா ஷ் காலேஜ் இப்பதா முடிச்சே
ஓஹ் ஓகே ஓகே என்ன கோர்ஸு
பிகாம்
ஓஹ் பி காம் ஃபைனல் இயர் முடிச்டிங்களா ஓகே இப்ப இன்டன்ஷிப் எதனா முடிஞ்சுதா உங்ளுக்கு
முடிஞ்சித் இன்னு முடில காலேஜ் முடிச்சே இப்பதா இன்டர்சிப்ல போல உம் போலநானு நா எது போல
அ அப்டியா ஓகே ஓகே அக்கௌண்ட்ஸ் குரூப் ஓஹ் ஓகே ஓகே என்ன இது ம நெக்ஸ்ட் ஏம் என்ன கோர்ஸ் எடுக்லானு இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ
ஹலோ